சர் நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா மெர்சி இன்னும் இல்ல கட் ஆயிடுச்சு ஆ சாப்பிட்டே தோழி இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பேசி ஏ தோழி
ஏதாவது கதைப் க்கு பேசலா ஆ அங்க வர்லும் அ அ உங்க ஊர்ல மழ உண்டுமா
என்ன தோழி
உங்க ஊருல மழ உண்டுமா
இல்ல இல்ல தோழி இங்க ஒரே வெயிலாரு க்கு தோழி ரொம்ப முடியல தோழி ஆமா காத்து இல்ல தோழி அப்புடியா எந்த ஊர் தோழி வள இருக்கிறது
இந்த வே இங்க சவுத் சைடு கேக்குதா உம்
ரொம்ப அதிகமா வெயில் இருக்கு என்ன பண்றது எதுமே தெர்ல எ இருக்கற வெயிலுக்கு என்னென்ன குளிர்ச்சி பண்ண முடியுமோ அதெல்லா பண்ணிட்ருக்கோ தோழி
சேர் சேர் காலையில என்ன சமைச்சீங்க ஹூம்
ஏர் பாடு பூரி மட்டும் செஞ்சு அ கால்ல உணவு முடிஞ்சுட்டோ பூரியு வடக்கடி நீங்க தோழி
வடக்கறியா
ஆமா வடக்கறி பூரி
நா இனிதா சமைச்சிட்டுருக்கங்கா
ஆ செரி செரி அது ஒரு அந்த இது கலந்த பருப்பு இருக்கு இல்லியா அதல வெச்சு செய்வாங்க தோழி நம்ம தக்காளி வெங்காயம் எல்லா நல்லா வதக்கிட்டு அதுக்க ப்பறமா நம்ம எ தேவையா அளவுக்கு என்ன நம்ம அதெல்லாமே எல்லாம் போட்டுட்டு அந்த சோப்பு இருக்கு இல்லியா அதுவும் போடணு அதுலியே போட்டுட்டு நல்லா வதி கிட்டு அந்த அ இது இருக்கு இல்லியா கடல பருப்பு அத கொஞ் நம்ம அரச்சி அந்த தண்ணில கொஞ்ஜொ மிக்ஸ் பண்ணி அ ப்டியே அந்த கொதிக்கிற மசாலால நம்ம மு ட்ட போடுவோ இல்லியா அந்த மாதிரி இந்த இது மாவு கடல மாவு இருக்கில்லியா அ துல அப்டியே போடுணு போடுவே போட்டுட்டு அது கொஞ்சொ லைட்டா கொதி வந்தொன்னே ஆஃப் பண்ணிண்ணு அது வட கடி அப்டி சொல்லிட்டு சென்னைல ரொம்ப ஃபேமஸு அது பூரிக்கு ஆப்பம் க்கு எல்லா ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க
அ ஆ நாங்க இது ஒன் செய்றதில்ல அதாங் கேட்டது
ன்னா தோழி
கேள்விபட்டதில்ல அதாங் கேட்டே ஆமா ஆமா நாங்க பூரினாலே நாங்க அந்த பொடி மாசு அந்த கெழங்கு க
ஆமா தோழி அதுவு செய்வாங்க தோழி இங்க கெழங்கு கில்லியா அதுவு செய்வாங்க வடகடியு செய்வாங்க ஆ கெழங்கு கூட நறிய ரொம்ப விரும்பி சாப்புடுவங்க பூரினாலே கெழ கு அந்த மாரி கூட நறிய பேரு இருக்காங்க ஆமா ரொம்பவே நல்லா அந்த கான்செப்ட்டு இப்போ ஆமா
மத்தியான்து சமையல் பாத்தாச்சா இனி தானா
பார விட அல
ஆம் தோழி என்ன சமைக்கலான் யோசிச்சுட்டுருக்கே தோழி இப்போ நெறைய ஆட்டுக்கறி இருக்கு இல்லியா எதாவ்து ஆட்டுக்கறிகள்லியே எதாவ்து ஒரு கொழும்பு மாதிரி வெச்சிற்லா அப்டின்னு யோச்சுட்ருக்கே தோழி
நீங்க என்ன கொழம்பு வைக்க போறீங்க
ம் அ அந்த கிரீன் மசாலா வெப்போல்லியா தோழி இந்த ஃபால் மசாலா சொல்லி அந்த மாதிரி வைக்கலான்னு இருக்கே ஆமா ஆமாமா
பீங்க நா ஒருக்கா ட்ரை பண்ணே ஆனா வந்து எப்டி வந்துன்னா இந்த சூப் மாரி தண்ணியாட் வந்து
அய்யோ அப்டி நீங்க தண்ணியா அதிகமா ஊத்தக்கூடாது தோழி நீங்க த தண்ணி கொஞ்சோ கம்மியா ஊத்ணு அது எப்டின்னா நம்ம என்ன பண்ணணு ஃபஸ்ட்டு ஒரு ஜார்ல அ நம்ம தக்காளி நம்ம எவ்ள தேவையோ அவ்ளோ இக்கு எத்துக்கணு இப்ப நம்ம ஒரு
அதுல வந்து அந்த யூடியூப் ருக்குல நெட்டு பாத்துதா சேந்தே ஆனா அது வந்து மிஸ்டேக்கா தப்பா வந்துச்சு
சொல்ற அந்த அளவுக்கு நீங்க செய்ங்க தோழி இப்ப நம்ம ஒரு அர கிலோ கறி எடுத்து க்குரோ அந்த மாரினா அதுக்கு நீங்க ஒரு ரெண்டு வெங்காயோ எத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எத்துக்கோங்க
முழு வெங்காயமா இல்லன்னா சின்ன வெங்காயமா
நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஜார் எத்துட்டு அதுல ரெண்டு வெங்காயம்மு ரெண்டு தக்காளி ஆ தேங்கா வேணுனா நீங்க சேத்துக்குலா இல்லன்னா கூட நீங்க விட்டுல்லா இப்ப நா ஒரு ஒரு பத்த தேங்கா சேத்துப்பே தோழி போ சேத் சேத்துட்டு அதுல என்ன பண்ணுவ அந்த பெப்பர் இருக்கு இல்லயா அது அப்றமா பச்சை மிளகா அப்றமா கருவேப்பில கொத்துமல்லி இது எல்லாமே அதுல ஆட் பண்ணிக்கணு பண்ணிட்டு என்ன பண்ணுஒரு நல்ல பேஸ் ஸ்டா நம்ம அரச்சிக்கணு தோழி அரச்சிட்டு நம்ம என்ன பண்ணணு ஒரு சைடுல ஒரு ஒரு சக்த கடாய் அது குள்ள வச்சுட்டு நம்ம தண்ணி ஊத்திட்டு சாரி அ எண்ண ஊத்தனு தோழி ஒரு நீங்க அர கிலோ கறி செய்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ண ஊத்துங்க தோழி அதுக்கப்றமா எண்ண சூடானதொடனே நீங்க அந்த பட்டை அந்த கிராம்பு இருக்கு இல்லையா அது போடுங்க போட்டுட்டு அதுல கொஞ்சோ நம்ம ஒரு ஒரு வெங்காயோ மட் வெட்டி அதுல சேத்துக்கணு எண்ணய் ல ங்களா அது வெட்டி நம்ம வெங்காயம் அதுல சேத்துக்கிட்டு அது கொஞ்சோ நல்லா ப்ரௌனா ஆ லைட்டா ப்ரௌன் ஆகும்போது என்ன பண்ணனுனா நம்ம அரைச்சு வச்சிருக்கோ இல்லியா மசாலா அது ஒரு சைடு ஆமா அந்த மசாலாவு வெச்சுக்கோங்க அந்த கறியு நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க வெங்காயோ ப்ரவுன் ஆனதுடனே நீங்க என்ன பண்ணும் கறி ஃப்ஸ் ச்ச போடணு
அந்த கழுவி வெச்சிருக்க அ கறி ஆ ஆ
அந்த கறி நீங்க அதுல த்துட்டு நல்லா அந்த மஞ்ச தூளு கொஞ்சோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு மேல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு நல்லா வதிக் கோ வதிக்கோகுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டு எனக் கொஞ்சோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லாருக் க்கோ தோழி ஆ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம பேஸ்ட் அரைக்குறோ இல் லியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீ இல்ல அப்புடின்னா நம்ம அந்த பூண்டு இருக்கு இல்லையா ஒரு பூண்டு அப்டே முழுசா நல்லா அந்த தோலெல்லா பிரிச் ச்சுட்டு அந்த மசாலா அரைக்குறோ இல்லையா அதுலே போட்டு அரச்சின்ணு ஆமா அந்த மசாலாலியே அரச்சிட்ணு சப் சப்போஸ் நம்ம கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அப்புடின்னா நம்ம கறி போடும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட் ட்டு நல்லா அதுக்கப்புறமா அதுல மசாலாவும் போட்டுட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு காரோ நம்மோ செக் பண்ணணு நம்ம அதுலயே பச்ச மொளகா போட்டு ந ம்ம அரச்சிருக்கோ லியா அதுக்கு மேல நம்மளுக்கு எவ்ளோ அதுதா இப்போ நம்ம பச்ச மிளகா அதுல போட்ருக்கோ உங்களுக்கு அந்த காரம் போதோ அப்புடின்னா அ நீங்க போட தேவயில்ல இல்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சோ காரோ வேணூ அப்புடின் நெனைக்கும் போது நீங்க மொளகா தூள் கொஞ்சோ சேத்துக்குலா அதுல
ஆ சரி சரி
சேத்துட்டு நல்லா நீங்க அது மிக்ஸ் பண்ணி நல்லா வத க்கி விட்டுட்டு அது நல்லா ஒரு எண்ணெ பிரி்ஞ்சி வர வரிக்கு நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கணும் தோழி பண்ணிட்டு நீங்க என்னா பண்ணுங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி என்ன பண்ணுங்க அ அதுல போட்டுட்டு நல் இல்ல இப்ப நீங்க மட் ட்டன் கறி போட்றீங்கன்னா குக்கர்ல ஒரு நல்ல ஒரு ஆறு எட் ஆறுலந்து எட்டு விசில் நீங்க விசில் விடணு மட்டன் போடும் போது இதுவே நீங்க சிக்கன் பண்றீங்கன்னா ஒரு கடாயிலியே செஞ்சிர்லா
ஆமா அது வேவ நேரோ ஆவுதுல்ல
ஆமா தோழி என்னா மட் ட்டன்னா நம்மளுக்கு அது வேகுறதுக்கு ரொம்ப நேரோ எடுத்துக்கு அத நம்ம விசில் விட்டாதா அது வேகு வேகு இல்லையா அதனால அ இது என்ன பண்ணுங்க இப்ப மட்டன் நீங்க போட்றீங்கன்னா குக்கர்ல விட்டு ஒரு எட்டு விசில் விட்டுருங்க இப்ப நம்ம குர்பானி பக இது இருக்கு இல்லையா கறி அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமா வேகாது ஏன்னா அது நம்ம பெரிய பெரிய ஆட்டு கூட நம்ம வெட்றோ இல்லையா அது அதுனால அந்த கறி கொஞ்சோ சீக்கிரமா வேகாது இதுவே ந நம்ம நார்மலா கடல வாங்கி செய்யம் போது அந்த கறி கொஞ்சோ நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஒரு அஞ்சு விசுல்லயே நல்லா வேகிரும் அது
ஆ சேர் சேர்
இதுவே நம்ம சிக் க்கன்ல செய்றோன்னா அது ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம எதுல வேனா செய்லா ஒரு குண்டால செய்லா ஒரு கடாயில செய்லா எதுல செஞ்சாலு சூப்பரா வந்துடு நல்லா இப்ப நம்ம கடேல செய்யும் போது நம்ம அத விட் விட்டு இருக்கோ இல்லயா தண்ணி அது நல்லா சுண்டி வர்ணு சுண்டி வந்து அதுல எண்ண பிரிஞ்சு வரணு தோழி. அது வந்திச்சின்னாலே அந்த கொழம்பு நல்லா டேஸ்ட்டா அப்டியே நம்ம அப்டியே செம்மையா இருக்கு. அது நம்ம சப்பாத்திக்கு, சாப்பாட்க்கு ரச வச்சு இந்த தொட்டு க்கற மாரி எடுத்துக்கலா. சாப்
ஆ முன்னாடி ஒருக்க கடேல வாங்கி கடேல வாங்கி சாப் அதே மாரி ஒருக்க செய்து
நா சொல்லிருக்கறேன்ல்ல இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க தோழி. இதுக்கு கூட நீங்க சப்பாத்தி கூட செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு தோழி
சப்பாத்தி, பூரி எது வேணாலு சாப்
ஆமா பூரி, சப்பாத்தினா ரொம்ப சுவையா இருக்கு தோழி சாப்ட்டா
மட்டன் கொழம்பு இருந்தாலே எந்த சாப்பாட்டுக்கு வேணாலு எறங்கு.
ஆமா நீங்க கரெட்டா சொன்னீங்க தோழி
ஆமா புரிஞ்சுக்குறே. நா கண்டிப்பா ஒரு நாளு செய்து பாக்குறே.
செரிங்க தோழி நீங்க கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு பாருங்க. ஆ ஆ உங்களுக்கு என்னோட நா சூடா நீங்க இத செ செஞ்சிட்டு எனக்கு சொல்லுங்க தோழி நல்லா வந்துருக்கா அப்டின் ட்டு
செரி கண்டிப்
செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து நம்ம ம மீண்டும் மறு மறுபடியும் தொடந்து பேஸ்லாம் நன்றி தோழி நன்
ஆமா தோழி ஆ சரி தோழி